ஹலோ ஹலோ யமுனா
ஆ வணக்கம் கேக்குது நல்லா கேக்குது
வணக்கம்
ஆ வணக்கம் கண்டிப் நல்லா கேக்குது நல்லா கேக்குது பேசுங்க
ம் வணக்கம் தோழர் ஆ நல்லாருக்கீங்ளா?
வணக்கம் வணக்கம் ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
ம் நல்லாருக்கே இன்னைக்கி எத பத்தி
அ ஓகே ஓ இன்னக்கி வந்துட்டு இப்போ கர இப்போ இப்ப இப்ப நிகழ்ல நிகழ்காலத்துல வந்துட்டு ஆ ரொம்ப பூமி வந்துட்டு ரொம்ப வெப்பமயமாதல் இந்த எல்நினோ அப்டின்
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாமா
எதாவுது அ அத பத்தின உங்களுக் எதாவுது தகவல் தெருஞ்சா என்ட கூட ஷேர் பண்ணிக்கலாமா?
என்ன பூமி வந்துட்டு வெப்பமா இருக்கா வெப்பமா இருக்குன் சொல்லல ம் இல்ல வந்துட்டு இப்ப நமக்கு வந்து அதிகமா அது அது
இல்ல இப்ப உலக நாடுகள்லா ஒரு எச்சரிக்கை குடுக்குறாங்க அதாவுது சூப்பர் எல்நினோ ஆ அப்டின்ற மாரி ஒரு பேரு வ ச்சிருக்காங்க அத பத்தின எதாவுது தகவல் உங்களுக்கு தெரியுங்ளா?
ஓசோன் சொல்வாங்கல்லயா அந்த ம் செரி
பசிபிக் பெருங்கடல் கீழ வெப்பம் ரொம்ப வெப்பமா அதிகமா இருக்கு அ
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா ம்
அ அதன பத்தின எதாவ தகவல் உங்களுக்கு தெரியுமா ஏ இந்த மாரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது அப்டின்றதுக்கு எதாவுது ஆ உங்களுக் தெரிஞ்ச அறிவியல் பூர்வமா எதாவுது தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு ஷேர் ஓ பகிர்ந்துக்கலாமா?
கண்டிப்பா தோழர் கண்டிப்பா அதாவுது இப்ப வந்துட்டு ம் இது எல்லா பிரச்ச தாவரங்கள பராமரிக்காம எனா வந்துட்டு ம் இந்த தண்ணீர் தண்ணீர் பிரச்சனை செரியாவனும் மழ பெய்னு அதுக்கு முதல்ல நம்பத் தாவரங்கள வளக்கணும் தாவரங்கள வளக் வளக்கணும் அப்புறோ வந்துட்டு தாவரம் வளத்தா தான ஆகி நமக்கு வந்து மழை பெய்யும் அப்ப வந்துட்டு அந்த வெப்பமா இருக்கறது வந்து கொஞ்சோ அதுனால வந்துட்டு எனக் வந்து அத பத்தி அவளுக் தெரியாது ஆனா எந்த தாவரங்கள் வளக்குணும் அப்ப தா இந்த இதெல்லா செரியாகும் அது மட்டும் தெரியும் உங்ளுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க தோழர்
அதாவது எப்டினா இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்துட் டு ஏ நம்ம ஆ இந்தியா அப்பறோ ஆ கேக்குது கேக்குது
பொடி பொடி
கேக்குது யமுனா ஹலோ ஹலோ ஹலோ
நம்ம அதனால வந்து டிம் கொறச்சிக்கலா அதே மாரி இப்போ வந்து நறைய தாவரங்கள்லா இருக்கு இல்லையா அது வந்துட்டு எப்பல்லா வச்சுங்க அதாவது வேர வந்து அடில வுட்டு அந்த தண்ணிய குடிக்கும் தண்ணிய குடிச் நல்லா வளந்துர்க்கு இப்போ நம்ம நெகிலிய வந்துட்டு நம்ம அப் அது அது எப்டிந்தா அந்த தாவரத்தோட வேர வந்து தடுக்கும் அப்ப தடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த வேர் வந்துட்டு ம் அடில போகும்போது அதால போக முடியாது அந்த அது மேல வந்து நெகிழி வந்து தடுக்குது இல்லையா நெகிலிய வந்து அதுனால இதால்ல அதிகமா கீழ போயி தண்ணி எடுக்க முடியாது அதுனாலிப் நறைய பால் தா அதே மாதிரி ஆம்
அதாவது இப்ப நம்ம உலக நாடுகள் வந்துட்டு இப்ப நமக்கு என்ன ஒரு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்டின்னா பசிபிக் பெருங்கடல்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து ஆழத்துல வந்துட்டு வே அதிகமா சூடாகுது அதுக்கு காரண என்னன்னா உலகமே வெப்பமயமாதல் இதா காரணம் அப்டின்ற மாரி ஒரு ஒரு கோ ஒரு கோட்பாடு ஒன்னு வச்சுருக்காங்க அதனால இப்போ வரப் போற நம்மளோட ஆ ஆ ஆசியா அப்றோ ஆஸ்திரேலியா இந்த மாரியான ஆ மே நாடுகளுக்கு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பஞ் ஞ்சோ அப்ப நீர் தட்டுப்பாடு அதே மாரி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு என்ன மழ பெய்யணுமோ அத வந்து ஒரு நாள்ல கொடுக்கறதுக்கும் அதே மாரி ஒரு ஆண்டுக்கு ஏற்படுற பஞ்சத்த ஒரே நாள்ல நமக்கு வந்து அந்த சூடா அப்பறோ வெப்
ஆமா கண்டிப்பா அதே மாரி இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஆ ம்